வணக்கம் தோழி
தோழி என்ன பண்றிங்க சாப்ட்டிங்ளா
சாப்டாச்சு தோழி நா இவுங் பாப்பாவ தூங்க வெச்சுட்ருக்கே தோழி
ஓ சரிங்க தோழி
தூங்கிட்டாங்ளா தோழி
ஆ எல்லாரு தூங்கிட்டாங்க தோழி நா மட்டுந்தா இன்னு தூங்கல
ம் சொல்லுங்க தோழி எப்டி இருக்கு இப்போ இன்னைக்கு எப்டி போச்சு நாலு ரொம்ப டயர்டா நெறைய வேல எல்லா இருந்துச்சா
ஆ இருந்துது இருந்தாலும் அந்த அளவுக்கு டயர்டா இல்லிங்க தோழி
ஆனா எனக்கு செம டயர்டா இருக்கு தோழி என்னன்னா நேத்து எங்ன அந்த பழ்வேற்காடுக்கு போயிட்டு வந்தோ தோழி நேத்து ஃபேமிலி கூ ட அங்க எங்கோளட ரிலேட்டிவ் இருக்காங்க அந்த சைடுல பாத்திங்கனா அந்த கடல்லு பக்கத்திலயே இருக்கு அந்த ஆறு கடல் எல்லா பக்கத் திலயே இருக்கு இங்க மீன் புடிப்பாங்க எங்க ரிலேட்டிவ்லயே ம் மூணு பேரு இந்த போட்டிங் அந்த மாரி மீன் போய் புடிக்கிற வேலதா செய்றாங்க சேரி ஓகே எங்க மாமா சொல்லிட்டே இருந்தாரு அங்க போணு அப்டின்ட்டு நாம்ளு எல்லாரு பிளான் பண்ணிட்டு அங்க போய்ட்டோ தோழி காலைல ஏறி ஏந்து காலல ஏந்த் து நம்ம எட்ற மணிக்கு அங்க இருக்கவு நம்மளுக்கு ட்ரெயின் ஒம்போதர மணி க்கு சொல்லிட்டாங்க தோழி அங்க இருந்து அது போயி ட்டு அந்த ஊருக்கு போயி நம்ம சேறதுக்குள்ள பன்னண்டு மணி ஆயிருச் சு தோழி பன்னண்டர மணி ஆயிடுச்சு
ஓ
ஏனா இங்க இருந்து ஒரே ட்ரெயின் இல்ல தோழி இங்க இருந்து எங்க வீட்ல இருந்து நம்ம ஒ ரு ஆட்டோ புடிச்சிட்டு ட் ஸ்டேஷன் போயி அப்பறமா ஸ்டேஷன்ல இருந்து எறங்கி ஆஹ் அங்கிருந்து பஸ் ஸ்டேண்க்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ அந்த ஆட்டோல உக்காந்து
பஸ்ஸு ஸ்ட்ரெய்ட் பஸ் இல்லிங்ளா
இல்ல தோழி இல்ல சொல்ட்டாங்க இந்த மாரிதா போனு இந்த ரூட்தா அப்டின் சொல்ட்டாங்க தோழி அதனால அங்க இருந்து என்ன பண்ணோ ட்ரெயின்ல இறங்கி அப்பறமா அங்கருந்து ஆட்டோ புடிச்சு பஸ் டிப்போ போணோ அப்பறமா அந்த பஸ் டிப்போல இருந்து ஆ அந்த பழ்வேற்காடு ஊடு ஊருக்கு போய் விட்டாங்க அங்க இருந்து அந்த பஸ்ல இருந்து எறங்கி அங்க உள்ள போறதுக் கு ஒரு ஆட்டோ
பேசாம இல்ல கார்ல போயிட்டு இருக்கலால
ஐயோ அது எங்க தோழி நாங்க எத்னி பேர் தெரிமா பதினோரு பேர் தோழி எங்க கார்ல போறது இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருனா போயிர்லா தோழி
ஆ இல்லைங்க தோழி இப்ப பெரிய கார் இருக்குமல்லங்க தோழி அந்த அதுல போலால்ல
இல்ல தோழி இப்போ நம்ம அதுக்கு அந்த மாரி காரு நம்மட்ட இல்ல இப்போ நம்ம வாடகைக்கு எடுக்கனு அப்பறமா ஓட்டறதுக்கு எங்களுக்கு தெரியாது அதுக்கு தனியா ஒரு ஆள வெக்கணு எல்லாரு என்ன சொன்னாங்க ட்ரெயின்ல போனா கொஞ்ச ஜாலியா அங்க சாப்டுட்டு ட்ரெயின்ல ஃப்ரூட்ஸ் இதெல்லா சாப்டுட்டு ஜாலியா போலா அப்டின்ட்டாங்க செரி எனக்கு ட்ரெயின் டிராவல் புடிக்கு
தாங்காதுல்ல
ஆமா தோழி காலு காலில வரைக்கு எதுவு இல்ல தோழி இப்போ ஒரு பத்தர மணிக்கு அப்றமாதா தோழி செம்ம வெயிலு நம்ம இங்கிருந்து இந்த ஸ்டேஷனுக்கு போனு அங்க இருந்து ட்ரெயின்ல போனு பாத்தீங்ளா நல்லா சில்லுன்தா இருந்து சேர் அதுக்கப் தோழி வெயில் ஸ்டாட் ஆச்சு ஆடு ஆச்சு பாருங்க யே அப்டியே எவ்ளோ தண்ணி குடிச்சாலு குடிச்சுட்டே இருக்ணு போல இருக்கு தோழி அந்த மாதிரி ஒரு தாகோ
ஆமா இப்ப தண்ணி குடிக்காம இருக்வே முடியாது தோழி அதுவு வெயிலு இருக்கு பாருங்க அப்டி பேய்து எனக் வந்து நேத்து மழ பேஞ்சுது இங்க
உம்
அப்ரோ முந்த நேத்துதா மழ பெஞ்சிது உங்ளுக்கு மழ அங்க இருக்குங்களா
இல்ல தோழி எங்கள்க்கு மழையே இல்ல இங்க
நேத்து எங்க வீடான்ட வெள்ளோ போற அளவுக்கு மழை பெஞ்சிது
அப்பா இங்க இவ்ளோ சீக்ரோ வராது தோழி ஒரு ஒ பத்தாவது மாசோ இல்ல அப் அப்றமா டிசம்பர்ல தா ஆமா டிசம்பர் ல தா நல்லா அடிக்கு இங்க மழ அது வரிக்கு இங்க மழ வராது அது வந்தாலு ஒரு தூறல் தா வரு
ஓ
போனுல அப்றமா அவுங்க என்ன பண்ணாங்க மீன் அங்க பாத்தீங்ன்னா மீன்னு அவுங்களே தான புடிக்குறாங்க அன்னிக்கே ஃபெரெஷ் அ மீன் புடிச்சிட்டு வந்து நாங்க போய் எறங்குறோ அதுக்கப் அப்பறமா தா மீன் வந்துச்சு மீனு அப்புறமா பெரிய பெரிய எ றா எல்லா வாங்கிட்டு வந்து அவுங்க என்ன பண்ணாங்க இங் இல்ல ஒண்ணு வேலையு பண்ண விடல உக்கார வச்சுட்டு ஒரே ஆள் தா எல்லாமே ஒரு சைடு மீன் கொழம்பு பண்ணிட்டு ஒரு சைட்ல சாதோ வெடிச்சுட்டு ஒரு சைட்ல அ அந்த மீனு கழுவி மசாலா கலுக்கி டக்கு டக்கு டக்குன்னனு ஒரே ஒன் நவர்ல மீன் கொழம்ப வெச்சு மீன் வருவலு எறா பண் எறா ஃப்ரை ரஸ் சொல் எல்லாமே டக்குன்னு ஒன் அவர்ல பண்ணிட்டாங்க இங் அவுங்க எல்லாருக்குமே சாப் புட்ற மாதிரி அவே செம்ம ஃபாஸ்டா பண்ணாங்க தோழி அவுங்க அது பாத்தே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சி என்னாட இவுங்க ஹெல்ப்க்கு ஹெல்ப்பு வாங்கல ஆனா
இதெல்லா கிளீன் பண்றதுக்கே ஆயடுங்களேங்க ஒன் அவரா ரெண்டவர் கூட ஆயிடு
ஆமா அவுங்க என்ன பண்ணிருக்குறாங்க வெட்டி மீன் வாங்கி வெட்டிட்டு வெட்டிட்டு இருந்தா குடுத் துருக்காங்க போலருக்கு அவுங்க டக்கு டக்கு டக் குன்னு கழுவி டக்கு டக்குன்னு மசாலாவு நாங்க எட்டி பாக்குறதுக்குள்ள டக்கு டக்குன்னு மசா லாவு கழக்கிட்டாங்க தோழி அவங்க இன்னடா இது மீன் வந்து இறங்கிர்ச்சி அப்டின்னு செம்ம பாஸ்ட்டா பண்ணாங்க தோழி அவங்க ஆ நானா நல்லபடியா சாப்ட்டுட்டு என்ன பண்ணுங்க அதுக்கப்பறமா போட்டிங் கூப்ட்டுட்டு போனாங்க எங்களுக்கு அங்க பாத் பத்தீங்கன்னா நம்ம அந்த ரிலேட்டிவ் போட்டிங் தானு அதனால அதுல நாங்க எங்களுக்கு ஃப்ரீயாதா காசுல்ல வாங்கல ஆனால எங்க மாமா ஏதாது காசு குடுத்துத்தா வரணு வெறு கை வரக்கூடாது அப்டின்டு போர்ஸ் பண்ணி அவங்க கைல குடுத்தாரு நம்ம ஒரு எத்தின பேர் தெரிம் மா நாங்க ஒரு பதினோரு பேரு அப்புறமா அவங்க வீட்டு ஆளுங்க ஒரு நாலு பேரு எல்லாருமே அந்த கப்பல் என்னமை இப்போ நம்ம பீச்க்கு போவோல்ல மீன் பிடிக்கிறதுக்கு பாப்போ இல்லையா அந்த கப்பல்லு அந்த மாரி கப்பல் தா அதுல உக்காந்து அப்பறமா போயி நடு கடல்ல ஒரு ஐலண்டு அங்க ஐலண்ட்ல பாத்தீ ங்கனா ஒரு சைடு ஆறு ஒரு சைடு பீச்சு நடுவுல கொஞ்ச எடம் அந்த எடத்துல போய் போட் நிப்பாட்டிடாங்க அங்க இறங்கி அப்பறமா ஒரே சே ஜாலியா விளாடி செம்மையா இருந்துச்சுத்தோழி ரொம்ப என்ஜாய் பண்ணோ
நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்டீங்க
ஆமா தோழி செம்மய இருந்தது தோழி அது என்ன ஆயிச்சுன்னா இ நாங்க எல்லாருமே தண்ணிலே விளயாடி ரொம்ப நாள் ஆகுது இப்போ நம்ம பீச்சு தண்ணி ரொம்போ உப்பு கரிக்கும் இல்லயா அப்டின்டு இதுல ஆறு தண்ணியும் பீச் தண்ணியும் ரெண்டு சேர்ந்து சித்தோழி கொஞ்ச கொஞ்ச லைட்டா ஜாயிண்ட் ஆகுது அதுல என்ன ஆயிச்சுனா கொஞ்ச கொஞ்ச அதுலேயே உப்பு ஆஹ் கொஞ்ச அந்த ஆறு தண்ணிலயும் கொஞ்ச உப்பா இருந்துச்சு ஆனா செம பள்ளோ அப்டியே மூஞ்சி அப் மூஞ்சி வரைக்கு வருது இது தண்ணி அந்த அளவுக் காலமு இருக்கு நடுவுல கொஞ்ச உட்கார்ற மாதிரி எல்லா தரையும் இருக்கு இந்த மாரி செம்மையா விளாடிட்டு நாங்க என்ன பண்ணோ நம்மளுக்கு ஒரே ஜாலியா இருக்குடா நம் இங்க இங்க இருந்தே நம்ம ஐஸ் டப்பால ஜூஸு நெறைய ஸ்நாக்ஸ் எல்லா எடு த்துட்டு போயிட்டோ மாம்பழோ எல்லா எடுத்துட்டு போய்ட்டோ தண்ணிலேயே குளிச்சிட்டே மாம்பழோ உரிச்சி உரிச்சி சாப்டுட்டு இருந்தோ செமயா இருந் தோழி செம எக்ஸ்பீரியன்ஸ் தோழி எங்களுக்கு இது
ஓ, நால் நாளு ஜாலியா இருந்துட்டு வந்துட்டீங்க
செம ஜாலி தோழி, ஆனா வீட்டுக்கு வந்து அடி ச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு தோழி
ஆ ஆனா இந்த ஃபேம், நம்ப தனியா போறத விட, இந்த ஃபேமிலியோட போறோ பாருங்க
ஆமா
அந்த ஜாலிதா, த
அதுவு நம்ம அம்மா வீட்டு சைடு ஃபேமிலில போனாதா இன்னு ஜாலியா இருக்கு
ஆஹ் மாமி அத்தைக்லா ஒரே சண்டையா ஆச்சரியமாதா சொன்னே ல்ல தெரு
அஹ் ஐயோ நீங்க வேற முன்னாடி சிரிச்சாலு பின்னாடி எதாது சொல்லுவாங்க இதுவே நம்ம சொந்த அக்கா சொந்த அண் மே அந்த மாதிரினா ஒரு பிரச்சனையே இல்ல என்ன சொல்றீங்க
உம்ம் அவங்க அங்க ஒரு ஒரு கம்மி வருவாங்க வருவாங்க காமெடி பண்ணிட்டு வருவாங்க
ஆம்மா தோழி ஒரே ஜாலியா இருந்துச்சு அப்புறமா நாங்க பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல அவங்க உட்கார்ந்துட்டே இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அங்க இருந்து தூக்கி தூக்கி ஸ்நாக்ஸ் போட்டாங்க நாங்க அங்க இருந்து ந்த இந்த பாட்டில் ஜூஸ் பாட்டல்லா தண்ணில போட்டாங்க அப்டியே தண்ணிலயே இந்த பாட்டில் மெதக்கிட்டே மேலர்ந்து வந்து ச்சு பாதி குடிச்சிட்டு அந்த சைடுல இருந்து சைட் தூக்கி போ ட்டாங்க அப்டியே தண்ணிலயே அந்த பாட் டில் மெதக்கிட்டே வந்துச்சு அ நம்ம என்ன எ நம்மளுக்கு எவ்ளோ திமிர் பாத்தீங்களா ஆல்ரெடி நம்ம தண்ணில நிக்கறோ கூல் டிரிங்க்ஸ் ஐஸ் டப்பால இருந்து எடுத்து அப்டி சில்லு சில்லுனு இருக்கு அந்த கூல்டிரிங்க்ஸு அது எடுத்து குடிச்சிட் டு இவுரு செம்ம ஜாலி தோழி அப்படியே தொண்டல்லா கட்டிச்சு எனக்கு ஆனா சூப்பராருந்தது தோழி எங்க வீட்டுக்காரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சொன்னாரு இந்த மாரி வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல ரொம்ப டைம்கப்பறமா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாரு வீட்டுல வந்து கூட ஒரு பட்ஜெட்டான ட்ரிப்பு தோழி இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தா செலவு பண்ணே இப்ப நம்ம நெறைய பேரு போனனால நம்ம டிவைடட் டிவைட் பண்ணிக்கிட்டோ இப்போ ஒரே ஆள் போனா அதிகமா ஆகு ஒரே அந்த போட்டிங்க்கு மட்டு மேமூணாயிரூபா நாலாயரூபா வாங்கிப்பாங்க இல்ல இந்த உள்ள தனியா போ ன்னா இதுவே நம்ம நாலு பத்து பேரு அந்த மாரினா அது மூணாரூபா சரி பாதியா பிரிச்சிருவாங்கல்ல நா தாங்க அந்த மாரி வாங் மாட்டோ அக்கா தங்கச்சிங்க இருந்தாலு எல்லாருக்கு ஃபேமிலி ஆயிச்சுல்ல அதனால நாம என்ன பண்ணோ ஆமா அப்படியே எல்லாருமே எவ்ள செலவாச்சோ அப்டியே நம்ம சரி பாதியா பிரிச்சுக்லா அப்டின் சொல்லிட்டு இது பண்ணிட்டோ ஆயிரத்தி ஐநூ ஐநூறுவா தா ஆ ச்சு ரொம்ப பட்ஜெட் ட்ரிப்லா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோ தோழி
வெறு ஆயிரத்தி ஐநூறுபா போறாங்க ஒரு ஃபேமிலிக்கு வெறு ஆய்ரத்தி ஐநூறுபா ஒரு
ஆமா தோழி நம்மளுக்கு தா சாப் பாடு ஃப்ரீ ஆயிடுச்சு ஆ நாங்க அங்க ருந்து நம்ம போன ட்ரெயின் செலவு அங்கிருந்து போன ஆட்டோ செலவு அந்த மாரி செலவு தானே நம்ம அங்க ரிலேட்டிவ் வீடு இருந்ததுனால நம்மளுக் கு ஒரு ரூம் செலவு கெடையாது சாப்பாடு செலவு கெடையாது அப்பறமா கப்பல் செலவு கூட அவ்வளவா கெடையாது நம்ம நம்ம ஒரு நம்ம விருப்பப்ப ட்டு ஒரு ரெண்டாயிருவா குடுத்துட்டு வந்தோ அவங்க எதுவமே வாங்கல ரொம்ப கஷ் டப்பட்டு எங்க மாமா கன்வின்ஸ் பண்ணி அ குடுத்தாரு வெறு கையா வரக்கூடாதுன்னு அந்த போட் ஓட்டிட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கு மட்டு தனியா குடுத்தங்க அப்பறமா நம்ம வீட்ல சாப்ட்டோன்னாலு அவுங்கைல நம்ம யார் வீட்டோ கெஸ்ட்டு வீட்டுக்கு போனோ அவங்க சாப்பாடு எப்படி இருந்தாலு போடுவாங்கல்ல இப்ப அவங்கள் கிட்ட நம்ம காசு குடுத்தா எப்படி வாங்குவாங்க அது வாங்கமாட் டாங்கல்ல அதுனால வரும்போது பசங்க இருந்தாங்க அவுங்களுக்கு மூணு பசங்க எல்லாரு கைலயு காசு குடுத் த்துட்டாரு மாமா பசங்க வேண்டாதா சொன்னாங்க னாலு நம்ம மனசு திருப்திக்கு ஆ நம்ம ஏதாவது குடுக்கணு அப்படின் அ பசங்க கையில காசு எல்லா குடுத்துட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு வாங்க அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டோ என்ன அப்படி கொடுமைன்னா அங்க இருந்து நம்ம விளையாடிட்டு ஒரே மண்ணு மண்ணு அவங்க வீட்டுக்கு நாங்க போறோ வீடு ஃபுல்லா மண்ணு இரு ஆயிடுச்சு அப்படியே நம்ம போட்ல குளிச்சிட்டு அங்க எதுவுமே இல்ல நா சொன்னேல ஐலேண்டு நடு மண்ணுல இருந்தோ நம்ம துணி மாத்துறதுக் கூட அங்க எடம் இருக்கு எடோ இல்ல அந்த ஒரு ஏதாவது இது மாதிரி போட்டுதா நம்ம மாத்தணு ப்ரிப்பேரா போல நம்ம அங்க இருந்து வீடு பக்கம் தானே அதனால போட்லயே வீட்டுக்கு போயிட்டு அ பாத்தீங்கன்னா அப்டியே ஈர துணியோட பசங்க எல்லா இருந்தாங்க அப்டியே போயிட்டு உங்க வீடு எல்லா மண் ணு ஈரமாயிடுச்சு தோழி அதுதா கொஞ்ச கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு என்னடா போயிட்டு அவங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோமோ அப்டின்ட்டு